தொம் தோழி
வணக்கம் சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நாங்களா நல்லாருக்கோ சிஸ்டர்
சொல்லுங்க என்ன தலைப்புல பேசலா இன்னக்கி
நீங்க எங்கயாவது லாஸ்ட் டைம் எதாவது டூர் பத்தி எதாவது பேசுங்க போய்ருக்கீங்ளா
ஆ போய்ருகோனா சிஸ்டர் இந்த வெக்கேஷன்ல எல்லாமே நாங்க ஆன்மீக பயண தா வெயில் ரொம்ப இந்த இந்த வருஷ ரொம்ப கடுமையா இருந்ததுனால நாங்க பெருசா எங்கயு போறக்கு நாங்க பிளான் பண்ல எங்க போனாலு கூட்ட தா அதனால ஒரு ரெண்டு தடவ பழனி போனோ அப்ற ஒரு மறு அப்டி எங்கயோ ஒரு கோயிலுக்கு போனோ ஒரு ரெண்டு மூணு தடவ கோயிலுக்கு தா போனோமே ஒழிஞ்சு அப்றல்லா வீட்ல தா சிஸ்ட அதாவது லோக்கல்லயே எதாவது எக்ஸிபிஷன் போறது மால் போறது அந்த மாரியே நாங்க எப்டியோ ஓட்டிட்டோன் வைங்களே
மாலுக்கலா போனீங்கனா நாங்க பாத்தீங்கனா கொழந்தைங்கலா லீவ் விட்டாங்க மே மாசத்துல அ ஊருக் க்குதாங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு தா போனுங்க வேற
ஆ அது போனோ அது தாங்க அந்த மாரி தா போனோ
ம் ம் அந்த மாரிதா போக முடிஞ் சுது பட் ஆனா கொழந்தைங்கலலா கூட்டிட்டு டூர் எல்லா அதிகமா போ முடில ஏனா மோஸ்ட்லி ஒடம்பு சரில்லாம போய்ரு குட்டி குட்டிசா இருக்காங்க
சேரி சேரி செரிங்க
அதனால பாத்தீங்கனா மோஸ்ட்லி அதிகமா வெளியவே போ மாட்
போமாட்டீங்க செரி செரி செரி ஆ அதா நல்லதுதா ஏன்னா அவங்களோட ஹெல்த் நல்லா இருந்தா மட்டு தா நம்ம வந்து கொஞ்சோ நிம்மதியா இருக்க முடியு எங்க போய் எதாவது ஒன்னுனா அங்கயு போய் நிம்மதி இருக்காது அவங்களுக்கு கஷ்டோ நம்மளுக்கு ஒரு செரமோ அதனால வந்துட்டு நல்ல ஒரு விஷயோதா ஆனா கொஞ்சோ பெருச ஆனா போலா நாங்கலா பாத்தீங்கனா மசன குடி எல்லா கூட போயிருக்கோ மசனகுடி எல்லா பாத்திங்கன மசன குடு ஆமா ஊட்டிக்கு கொஞ்சோ இன்டீரியர் ஊட்டினு சொல்லலா அதாவது வயநாடு கேர்ளா பார்டர் ஊ ஊட்டில அந்த தமிழ்நாடு பார்ட்ரே ஃபாரஸ்டுங்கரு ஃபாரஸ்ட் ஏரியானு சொல்லுவாங்க இல்லைங்ளா அதாவது அந்த ஊர பொறுத்த வரைக்கு டூர் மாரி இருக்காதுங்க அது ஃபுல்லா அனிமல்ஸ் பாக்குற மாதிரி இருக்கு நெறைய அதாவது நேச்சுரல்லா நம்ம போய் இருக்கு அங்கெல்லா பாத்தீங்கனா யான வந்து காட்டு யானைங்கள புடிச்சு வச்சு கும்கி யானையா மாத்தற இடங்கள் தா வந்து அந்த மசனக் குடின்பாங்க நெறைய காட்டு யானைகள வந்து அ புடிச்சி அத வந்து ஒரு நாப்பத்தெட்டு நாளைக்கு ஒரு இல்லன்னா ஒரு அறுபது மூணு மாசோ நாலு மாசோ ஒரு பெரிய இதுல கட்டி வச்சிருவாங்க அப்புறோ கொஞ்ச கொஞ்சமா அத கும்கி யானையா மாத்துவாங்க அப்புறோ அவுங்க அத வளர்த்துப்பாங்க அத மாரி எல்லா யானையு அடிக்கடி பண்ண மாட்டாங்க அவுங்களுக்கா வந்து அந்த யான மாட்டுச்சுன்னா அத அத பண்ணுவாங்க அ நாங்க போயிருந்தப்ப வந்து ஒரு யான அப்டே நின்னுட்டு அப்ப நா அத் அவ்ளோ பெரிய யான அப்பதா பாக்குறங் நம்ம நார்மலா கோயில பாக்குற யானைகளுக்கு காட்டுலியே சாப்ட்டு வளர்ந்து இருக்கிற யானைக்கு அவ்ளோ வித்தியாசோ இருக்கு அதாவது நல்ல செலிப்
பாத்தீங்கனா ஆ நல்லா செழிப்பா இருக்கு இருந்தாலு ஆக்ரோஷமா இருக்கு காட்லுக்குர யானைங்க
ஆ ஏனா அது ரொம்ப சுதந்தரமா இருக்கு இல்லங்க எல்லா எது தெரியு மனுஷங்கள பாக்காம அத பாட்டு காட்டுல திரியுது நம்ம அதை போயி தொட்டு சீன்றம்னா ஆ அதனால அதுக்கு கோ அதுக்கு என்ன பண்றதுன் தெரியாம நம்மள வந்து தாக்க வருது ஆனா நாங்க போயிருந்த ப்போ அது கம்முனு சாப்டுட்டுதா இருந்துச்சு நாங்க அப்டியே அத கிராஸ் பண்ணி அப்டியே போயிட்டோ ஆனா அது பண்ணகூடாதுதா அதுமே ஆபத் தான ஒரு வேல தா ஆனா அவ்ளோ அழகுங்க காட்டு யானைங்கிறது இயற்கையா நல்ல ஹெல்தியா ஹைட்டா இருக்கு நல்ல உடம்புங்க என்னா நம்ம கோயில் யானைகள பாத்துட்டு நம்ப பிரம்மிக்கிறோ காட்டு யான பாத்தீங்கனா அவ்ளோதா அவ்ளோ குண்டா இருக்குதுங்க நெஜமாவே அவ்ளோ அதுக்கான தேவயாதுல அதிகமா அது அப்டியே சாப்ட்டுக்குது இல்லங்க
ஆ என்ன பாத்தீங்னா அங்க எல்லாமே கெடைக்குங்க கோவில் யானங்கள பாத் தீங்கனா இந்த ஃப்ரூட்ஸ்சு பனானா அவுங்க குடுக்கற தாங்க அந்த யானைங்க சாப்புட முடியு அங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே சாப்புடுது இயற்க
அதுக்கான தேவைய அது அதிகமாவே எடுத்துக்கோ அதுக்கான தேவைய ரொம்ப அதிகமாவே எடுத்துக்குதுங்ளா அதனால ரொம்ப நல்லா இருக்கு அந்த மாரி யானைகள பாத்தோ ஆனா நாங்க இருந்த ரூம்ல வந்து நாங்க போய் தங்கனதுக் கு ஒரு நாள் முன்னாடிதா அது அப்டியே கரடி ஒண்ணு பாஸ் ஆயி போச்சு அப்டின் சொல்ட்டு அந்த வீடியோ காம்சாங்க அ புலி நடமாட் ஜாஸ்தி இருக்கு புலிங்களோடைய எண்ணிக்கை கம்மியா இருக்குன் சொல்லிட்டு புலிங்கள வந்து அந்த இருக்கிற போலீசுங்க எல்லா வந்து ஒண்ணு பண்றது இல்ல அப்டின் சொன்னாங்ளா அதனால அதனோடைய கவுண்டிங்ஸ் அ வெச்சு அத வந்து அப்டியே கண்காணிச்சிட்டே இருப்பாங்களா அது எங்க எங்க போகுது என்ன பண்ணுது அப்படிங்க ரொம்ப குறைவா இருக்கறங்காட்டி அதை வந்து இது பண்ண இல்லாம அத அத வந்து பெருக்கணு அப்படிங்கற ஒரு நோக்கத்துல நாங்க போயிருந்தப்ப அந்த புலிய பத்தி கத சொல்லிட்ருந்தாங்க இருக்கற யான அதி ஆ புலி கம்மி யா இருக்குன்னா புளிங்க வந்து புலிங்கனுடைய இ இ இனப்பெருக் க எல்லா ரொம்ப கம்மியாயிடுச்சா
ஆமாங்க அதிகமா மோஸ்ட்லி நெறையா இருக்கறதில்லைங்க புலிங்க
ஆமாங்க புலிங்கனுடைய இது அழிஞ்சுகிட்டு வருதுன் சொல்லிட்டு அதனுடைய இது க கம்மியா இருக்குங்காமா மொத்தமாவே இந்த வயநாட்ல இதுல்லா வந்து எவ்வளவோ சொன்னாங்க எரநூறு நூத்தி அந்த அளவுதா சொன்னாங்க ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கா அதனால வந்துட்டு அப்பற மான்கள் எல்லா பாத்து எல்லா அனிமல்ஸுமே பாத்திங்கன்னா ஒன்னா வந்து இந்த விடிய காலையில சூரியன் வர்றக்கு முன்னாடி அந்த ஒரு மூணு டூ அஞ்சர ஆறு க்குள்ளதா வெளியில வருதுங்க அதுக்கப்பற பாத்தினா ரொம்ப வந்து ஒரு இதாத்தா வந்து பகல்ல வருது அத உட் டைங்கன்னா சாந்தர ஆறு மணிக்கு மேலதா நெறைய வருதுங்க
ஆமாங்க அந்த சமயத்துல பாத்திங்னா வெய்யில் அதிகமா இருக்காது அ கிளைமேட் சேஞ்ச் இருக்கு அப்போதா பாத்திங்னா அந்த மரத்துல விட்டு எடத்த விட்டு எட மாறுவாங்க தண்ணி இந்த மாரி ஃபுட்டு எல்லாமே அந்த சமயத்துலதா எடுத்து எடுத்துக்க கூடிய டைம் கெடைக்குங்க அவங்களுக்கு ரெஸ்ட்லதா இருப்பாங்க
ஆமாமாங்க அதனால அது ரொம்ப நாங்க போனதுலயே வந்துட்டு அந்த ஒரு பயண ரொம்ப ரொம்ப நல்லா சிறப்பா இருக்கு எல்லாருமே பாத்திங்னா நம்ம எல்லா ரொம்ப ஆர்வமா இரு அடுத் த்து எத பாக்க போறோ அடுத்து எத பாக்க போறோ கீரிய பாத்து திடீர்னு ஏனா நம்ம வந்து அந்த ஃபாரஸ்ட் குள்ள ஜீப்ல போயிட்டு இருக்கிறதுனால எப்ப எது வருதுனே தெரியாது அத நாம சுத்தி சுத்தி சுத்தி பய மு இருந்துச்சு ஒரு பக்க இ இருந்தாலு வந்து சுத்தி சுத்தி என்ன பாக்க போறோ அடுத்து என்ன நிக்க போகுது என்னன் தெர்ல நான்லா வந்து கூட்டமா யான பாத்தது அங்கதா அப்டியே ஒரு பெரிய ஒரு மெல ஒரு உச்சியில ஒரு ஒரு கூட்டமா விடிய காலைல ஒரு நால்ர மணி அஞ்சு மணி இருக்குங்க அப்படியே அது சாப்ட்டுட்டு ஒரு கூட்டமா அதோட குடும்பத்தோட அப் டியே நிக்குது டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு நாங்க கிட்டயெல்லா போல கொஞ்ச தூரமாதா இருந்து பாத்தோ ஆனா நெறையா பாத்தது ஒரே எடத்துல அவ்ள கும்பலா நாங்க அங்கதா பாத்தோ ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அ அனிமல்ஸ் எல்லாம் ஆ மான் ஒன்னா இருக்காதுங்க தனித்தனியா இருக்கு மான் ஒரு பக்க மேஞ்சிட்டு இருக்கு யான ஒரு பக்க இருக்கு
ம்
புலி வந்து தனியா இன்னு இன்டீரியரா காட்டுக்குள்ள கூட்டிப்பாங்க என்னங்க அதுக்கெல்லா வந் து என்னன்னா ரொம்ப காசுங்க ஐயோ அப்படி காசு கேக்கறாங்க இத சொல்லி நம்மள நம்ம நம்ம ஆர்வத்துக்கு காசுன் வைங்களே நம்ம அவ்வள ஆர்வமா கேக்க கேக்க அதுக்கு அவங்க பேரம் பேசி காசு கு குடுத்து உள்ள கூட்டிட்டு போறே அப்டிம்பாங்க இதே கவர்மெண்ட் சைட்லயு ஒரு பஸ் மாரி அரேஞ்ச் பண்றாங்க ஆனா அது வந்து ரொம்ப கொஞ்ச க பண கம் ஆ பண கம்மிதா ஆனா நம்ம லக்குங்க எந்த அனிமல்ல பாக்கறமோ அது நம்மளோட லக்குதா எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது
அந்த டைமெல்லா பாத்தீங்கன்னா அவங்களே அரேஞ்ச் பண்ணாங்களா இந்த டைம்ல தான் உள்ள விட வாங்க அபறம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க இந்த டைம்ல முடிச்சற்ணும் அப்படின்னு சொல்லி மறுபடி கூட்டிட்டு வந்துருவாங்க இதே நாம மட்டும் தனியா போனம்ன்னா கண்டிப்பா நாம எவ்ளோ நேரம் வேணாலும் பாத்துக்கலாம் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அ நாம நம்மளோடைய இது த்துக்கு பாத்தீங்கன்னா பாத்துட்டு வரல ஆனா அந்த மாதிரிலல்ல போனீங்கன்னா கண்டிப்பா இப்ப டைம் கிடையாது பாக்கவும் முடியாது எதோ போனமா வந்தமா அப்படிங்கற மாதிரி இருக்கும்
ஆமாமாமாங்க அதனால அங்க போனா ரெண்டு நாள் பெருசா நாங்க எங்களுக்கு தூக்கம் சாப்பாடெல்லாம் நாங்க எதிர்பாக்காம சும்மா ‌அ இத எல்லாம் பாக்குறதுக்கே போயிட்டு போயிட்டு இருந்தோம் அதனால அது ரொம்ப நல்ல ஒரு அனுபவமா இருந்துச்சு எங்களுக்கு அதாவது எப்பயுமே போவோ சும்மா அந்த பார்க் போறது இந்த விளையாடுறது ஹ் சும்மா ரூம்ல இருக்கிறது சாப்பிடுறது அந்த மாதிரி இல்லாம இது கொஞ்சம் வித்தியாசமா எங்களுக்கு அமைஞ்சது நல்லா இருந்தது
குழந்தைங்களலா கூட்டிட்டு போனீங்களா
குழந்தைங்கன்னா ஒரு குழந்தை தான் அதாவது மத்தவங்க எல்லா குழந்தைங்களுமே பெருசாயிட்டாங்க ஏன சின்னவா மட்டுந்தான் கொஞ்சம் சின்னது மத்தது எல்லாமே கொஞ்சம் பெருசா இருக்கறதுனால நாங்க கொஞ்சம் அட்ஜஸ் பண்ணிக்கிட்டோம் எல்லாமே அ கொஞ்சம் நம்ம தோலுக்கு மேல வளந்த பிள்ளைங்கிற காட்டி கொஞ்சம் தெரியல ஆனா நாங்க இவ்ளோ இதா இரு க்குனு எங்களுக்கு தெரியாது நாங்களும் முதல் தடவை தானங்க போறோம் அதனால எங்களுக்கு இவ்ளோ ஒரு பெரிய இதா இருக்கு இருக்கு னன்னு தெரியாது நாங்க ஆபத்து இவ்ளோவு ஆபத்து இருக்குங்கிற மாதிரி எல்லாம் நாங்க உணரல எந்த அனிமல் வேணா வரலாங்க அது வந்து அந்த மாதிரி ஒரு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது திடீர்னு நாங்க தூங்கிட்டு இருந்தாங்களா ஒரே ட்ரம்ஸ் சத்தம்
அ
என்னன்னு கேட்டா அந்த பக்கத்துல ஒரு தோட்டம் இருக்குமா அந்த நாங்க தங்கிருகுக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு தோட்டம் இருக்குமா அந்த தோட்டத்துக்கு திடீர்னு யானை வந்தா அந்த ட்ரம்ஸ் அடிச்சு மக்க கள்லா அதை விரட்டிருக்காங்க நாங்க விடிய கால்ல எந்திரிச்சு என்ன உங்க விடில ஒரு ராத்திரில இந்த மாதிரி ட்ரம்ஸ் சத்தம் அடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு நாங்க கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க ஓ அது ஒண்ணும் இல்லைங்க அ அந்த வயல்ல மேயறதுக்கு யானை வரும் எதாவது பழங்கள் சாப்பிடறதுக்கு காய் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட வந்திருக்கும் அத பாத்திருப்பாங்க அதனால நெருப்பு ப்பு மூட்டி அதை விரட்டி அத அ அந்த மேளதெல்லாம் அடிச்சாங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சகஜம் ம் யானைல்லாம் அவங்க வீட்டுல வந்து நாய்வற மாதிரி தெறத்தி விடுவாங்க அப்படின்னு சகஜமா
ம் ஆனா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து வந்துச்னா ஒட்டு மொத்தமா எல்லாத்தயு அழிச்சிட்டு போயிடுங்க விவசாய அப்டிங்கறத அத நம்பி தா அங்க வாழக்கூடிய உயிர்கள் இருக்காங்க இந்த கும்கி படத்துலி பாத்தீங்கன்னா அந்த மாறி நீங்க சொல்றது பா அப்படியே மேட்ச் ஆகுது ஆனா அந்த மாதிரில பாக்றதுக்கு பயமா இருக்கும்
க்காங்க ம் நிறைய கதை சொன்னாங்க பிளாக் பேந்தர் ஒண்ணு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த கரடி உள்ள வந்து இந்த மாதிரி எதோ பண்ணுச்சுன்னாங்க அப்பறோ இந்த சாம்பார் டீர்னு ஒன்னு இருக்கு அது ஒன்னு நாங்க பாத்தோ அது ஆனா தூரத்துல படு டுத்துட்டு இருந்துச்சு ஒன்னு பண்ணல மான்கள்லெயே அது கொஞ்சொ வித்யாசமா இருந்துச்சு நறையா மான்கள் தாங்க இருந்துச்சு அத பா க்க அழகா இருந்துச்சு
டிஃப்ரண்ட்டா இருக்குகளா மான்கள்ல இப்ப மான் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஒரே ஒரு வரைட்டி ன் நானு கேள்வி பட்ருக்கே டிஃப்ரண் டிஃப்ரண்ட்டா இருக்குங்ளா
இரு இருக்குங்க அதாவ்து கொம்பு மான் இருந்துச்சு அப்பறொ புள்ளி மான் இருந்தி ச்சு அப்பொறொ பாத்தீங்கன்னா கொரங்குலயே வந்து காட்டுல இக்குற கொரங்கு வந்து இந்த ப்ளாக் கலர்ல இருக்குந்தெரியுங்ளா ஆ ஃபே அ அந்த மாதிரி எல்லாம் பாத்தோ அ அந்த அணில்லே வந்து காட்டு அணில்ன்னாங்க அன்னெக்கிதா பாத்தோ அவ்ளோ பெருசா இருக்கு அணில்ராங் வகைங்கள்லயே காட்டுல வாழக்கூடிய அணில் வந்து அவ்ளோ பெருசா இருக்குந்துச்சு நல்லா இருந்துச்சு
நகரத்துல எல்லா பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா இருக்கு எனா அதுக்கு அந்த தேவயான ஃபுட்டு கெட க்காது இல்லெங் ஏ அங்க பாத்தீங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸு மே வேணுங்கறெ இர தெடி எல்லா சாப்ட்டு சாப்ட்டு நல்லா ஹெல்த்தியா இருக்கு நல்லா புசு புசுன்னு இரு அது பாக்கறவங்களுக்கு
க்ளைமேட்டு உங்களுக்கு உங்களுக்கு நல்லா பாத்தீங்கன்னா வெயில் அதிகமா இல்லா த ஒரு எடந்தான ஆ அந் அந்த அங்கெல்லா அவ்ளவா வெய்யிலே இருக்காதுங்க எப்புமே கொஞ்சோ குளிர் பிரதேசமாவே தா இருக்கு அதனா அதுங்களுக்கு வந்து ரொம்ப ந ஆ அது அ ஃபுல்லா அதுதாங்க நாந்தா சொல்ற பாருங்க ஜீப்பு போதுன்னா பெ எதித்த மாரி எல்லா பெருசா வந்தா எதும் தெரியாது அ தே ஃபுல்லா காடுதா உங்களுக்கு ஒரு ரோடு இருக்கு அந்த காட்டு வழியாதா போணு அந்த ஸ்பாட்டுக்கு போற வரக்கு நமக்கு உயிரு வந்து இருக்காது நம்ம எப்புடியப்பொ அ நா அப்டே போவ்மா வருவொமா அப்டிங்கெறது நம்மள உத்தரவாதமே கெடயாது நம்ம சொந்த வண்டிகள்லியு போலா அது சேஃப் கெடயாது இவுங்களுக்குன்னா கொஞ்சோ தெரியு அதனால நம்ம அவுங்களோட போறதூ ரொம்போ நம்மளுக்கு பாதுகாப்பு
கண்டிப்பா கண்டிப்பா அவுங்களோட போறது ரொம்ப பாதுகாப்பு தாங்க
ஆமாங்க அந்த வ ஜீப்காரங்களுக்கோ அவுங்களுக்கோ அனுபவோ இருக்கு போலீஸு கவர்மண்ட் சைட்ல வர்ற வண்டிகளுக்கி இன்னுமே அனுபவோ அனுபவோ இருக்கு அது ரொம்ப அந்த வேனெல்லா பாத்தீங்ன்னா ரொம்ப சேஃப் ட்டியா இருக்கு ஜீப்னா கூட கொஞ்சோ சேஃப்டி இல்ல அந்த கவர்மண்ட் சைட்ல குடுக்குற வேன் ன்னுங்க எல்லா ரொம்ப சேஃப்டியா இருக்கு அது அதுல போனொம்ன்னா இன்னுமே
டைம்ல வந்து அன் அனிமல்ஸ் வராது அப்டின்னு சொல்லி அவுங்களுக்கு கண்டிப்பா தெரியு அதனால பாத்தீங்கன்னா டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்
குங்க ம் நல்லா அனுபவோ இருக்கு உங்களுக்கெல்லா நெறையா அந்த மாரி கதகதயா சொல்றாங் நமக்குதா காது வலிக்கி எத கேக்கறது எத உட்ற து அப்டிங்கற மாதிரி இருக்கு இந்த மாரி இந்த தலைப்புல உங்ககிட்ட பேசுனது